ஹலோ
க்கா சொல்லுங்க்கா என்ன பண்றீங்க
என்ன பண்ணடா சும்மாதா இருக்க
செரி செரி செரி செரி செரிங் க்கா சாப்ட்டாச்சுங்ளா
டாச்சா
ஆஹ் நா இன்னு சாப்பிடலங்க்கா இனிமேலதா சாப்பிடணுங்க
செரி செரி என்ன சாப்பாடு செஞ்சிருக்க
சாப்பாடு காலைல பண்ண சாப்பாடுதா இருக்கு கொஞ்சோ அவர் எதோ சாப்பாடு வேணானு சொல்ட்டாரு மாரி தண் ணிய குடிச்சு க்கலா ஆ ஜூஸ் மட்டும் போட்டு குடு அப்டினாரு எந்ச்சொன்ன ஜூஸ் மட்டும் போட்டு குடுத்துட்டேங்கா ஆனா கொஞ்சோ சாப் பாடுருக்கா சாப்பிட்டுக்கலான்ட்டுருக்கேங்கா
ஓகேடா ஓகே ஓகே ஓகே உம் நா சாப்பிட்டாச்சுடா அதா காலைல முருங்கா சாம்பார் வெச்சதிருந்து ச்சா காலைல தோசமாவு இந்துதுனு தோச ஊத்திந்த அப்றோ இப்ப சாப்பாடு வெச்சு வெண்டக்கா பொரியல் செஞ்சு
சேரிங்கா ம் சேரிங்க்கா படி ஸ்கூல் ஜாயின் பண்றீங்ளா க்கா
ஆமான்டா இங்க வீட்டு பக்கத்திலியே ஆஹ் முந்தாநேத்தா போய் ரெஷ்யூம் குடுத் த்து வந்த அப்றோ சேல்ரி ஓரளவுக் ஓக் க்கேவாதா இருக்கு அதனால சேரி அப்ப வீட் ட்டு பக்கத்துலயாவு இருக்கு ஃபோர் தேட்டிக்கே வீட்டுக்கு வந்துக்கலாமாமா மெயின்னா ஒரு முக்கிமான சந்தோஷோ பட்ற விஷ்ய என்னன்னா மாசத்துல ரெண்டு நாள் சேட் டர்டே லீவ்வா
சூப்பர் ரிலாக்ஸா இருந்துக்லா
இப்ப ஒன் வீக் போய்ட்டு ஒன் வீக் லவ் இருந்துச்சுனா நம்முளுக் தெரியாது தா ஒரு வாரோ போறோ இன்னொரு வாரோ லீவ் இருக்கு அப் அப்டினா நமக் பெருசா தெரியாத்
உம் உம் உம் அத்தாதா
சாட்டர்டே சன்டே அப்டின் ட்டு கண்ட்டினியூஸா இருக்கறதுனால பெரிய சிரமமா இருந் ச் எனக்கு
அத அத அதாங்க்கா பரவாலிங்கா கத்துலயே கெடச்சங்காட்டி கொஞ்சோ உங்ளுக்கு ரிஸ்க் இல்ல
ஆமான்டா அதனால தா சேரின்ட்டு நா ரொம்ப வருஷத்துக்கெல்லா கமிட் பண்ல ஒரு ரெண்டு வருஷோ மட்டு வர்றே அப்டினு ஒத்துக்கறே ஒத் துருந்துருக்கே சேரி பாக்லா அதுக்கு மேல நம்முளுக்கு ஓக் ஓகேவா கம்ஃபர்டபிளா இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சன இல்ல கண்டனியூ பண்ணி டே இல்ல அப்படின்னா கஷ்டம் தா பாக்கலா அப்ப இன்னு பாப்பாவும் பெருசாகல டா நா சரி அங்கயே இருந்ததுனா ப்ராப்ளம் இருக்காது ரெண்டு பேரு ஒரே டைம் போயிட்டு வந்துக்கலான்னு பார்த்த ஆனா அங்க இருந்தா வர்றதுக்கே ஆறு மணி ஆய்
அதா அதாங்க்கா
உம் நீ என்ன பண்ணலான்டுருக்க ஸ்கூலுக்கு
நா என்னக்கா அவரு ஒன்ற வருஷோ ஆகட்டு போய்க்கோ தா சொல்றாரு ஆனா எனக்கு தா கொஞ்சோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலா எனக்கு இந்த பிஎட் முடிய போகுது ஆகஸ்ட்டோட ஆமாக்கா எனக்கு சப்போர்ட்டுக்குங்க தி ஒருத்தவ்ங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லா இப்ப ஃபார்ட்டி இயர்ஸ்ல தா அவங்க ஜாபே வாங்னாங்களா மா செரி அதனால உனவேங்கிற ஹெல்ப் பண்றே நீ எனக்கு கால் பண்ணு உனக்கு மெட்டீரியல்ஸ்ல்லா வாங்கி குடுக்கிறவங்கிட்டருந்து அப்டினாங்க
பேசாம ஒக்காந்து படி இல்ல உன்னால படிக்கிறதால கொஞ்சோ ரீகால் பண்ணிக்க முடியூ
ஆ அதுங்க்கா எனக்கு எனக்கு அப்டேட்டு டக்குன்னு அப்டேட் ஆகாதுல்ல கின்னக்கு ஜி எஸ் டி அந்த இன்கம் டேக்ஸ் டேட் ஏ வருஷ் வருஷோ அப்டேட் ஆகூ ஆ அது மட்டூ கொஞ்சோ இது பாத்துக்கணூ மத்ததெல்லா கா எல்லாமே அது என் பாட்டர் சிஸ்டம் அது சேமா தா இருக்கூ கா அத்னால கொஞ்சோ ரிஸ்க் இல்லிங்க எனக்கு படிக் கிறதுக்கு ம் ம் ம்
சரி அப்ப நீ அத ட்ரை பண்ணி பாரு பேசாம ஏ இப்ப நா இங்கவ் அ ஆ ஒரு ஆண் கீழருந்து வந்திருந்தாங்க அவுங்க அப்டிதா ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் தில்தா என்னமோதா போஸ்டிங்கே இப்ப அவுங்க்ள்க்கு ஃபிஃப்டி இன்னொரு நைன் இயர்ஸ் ச என்னுமோ எக்ஸ்பீரியன்ஸுவ் ம் ஒகீ
பர்ப் அத அதா அதா அதான்க்கா எனக்கு அப்டிதா தோணுதுங்க்கா இவ்ரு படிக்க வெக்கனா
ம் ஆ இல்ல நீ இதுலல்லா வந் படிச்சு உள்ளப் போயிட்டினா
ம் ம் அதாங்க்கா
ஓ அவ ஃபஸ்ட்டு ஓடுவாங்க அப்ப மட்டூ வந்துட்டு போயிட்டு கொஞ்சோ லாங்ல ப நமக்கு போ போஸ்டிங் வந்து எங்க வேக்கன்சி இருக் கோ அங்க போற மாரி இருக்கூ ஆ அது ஓகே அப்டிங்கற மா இருந்துதுன்னா அப்றோ எதுவு ப்ரச் சன இருக்காது அப்றோ நம்மளுக்கு பக்கமா வேகன்சி கெடைக்க கெடைக் க லாங்லருந்து அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட அப்டியே வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸ்கே வந்து சேந்துர்க்லா ஒரு ஆறு ஏழு வருஷங் போது ஒரு ஃபார்டிங் போது அப்றோ நா நி இப்ப இங்க நம்ம லோக்கல் ஏரியாக்குள்ளேயே வந்து
என்னங்க்கா
ஹலோ
ஆஹ் அக்கா சொல்லுங்க ஆஹ் அதுதாங்கா இப்ப வந்து சென்ட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாரி ஆஹ் ஆஹ் லேடிஸ்
கெல்லாம் வந்துட்டு நம்மயிற பக்கமே போட்டு தர மாதிரி பேசிருக்காங்களமாங்கா அது எந்த அளவு க்கு நம்மளுக்கு அப்ளிக்கபிள் ஆகுனு தெரி லடா அது நம்மந்தளவுக்கு நம்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்ளோ தூரோ எடுத் வருவாங்க நமக்கு தெரில என்னைய கேட்டா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுங்கறது ஒரு நல்ல இது தா ஒரு நாலஞ்சு வருஷோ கஷ்டப்பட்டோ லாங்ல இருக்குன்னா அப்றோ நம்ம நியர்பைல வர்க் வரும்போது கொஞ்சோ உனக்கு சேல்ரியு நல்ல பேக்கேஜ் கிடைக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல போய் வர்க் பண்ணோன அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது டூ இயர்ஸ் இன்ன டூ இயர்ஸ் உட்காந்து நல்லா தர்ரோவா படி சுக்கோ இப்ப போன வருஷோ தா வந்துருச்சுன்னு நெனைக்கிறே போன வருஷோ அதுக்கு முந்தன வருஷமா வந்துச்சு டி ஆர் பி அப்ப இந்த செப்டம்பர் அக்டோபர்ல வரு நீ ஒன்ஸ் ஒரு டைம் எழுதி பாத்தீன்னா உனக்கு ஒரு ஐடியா கெடைக்கு அதுக்கப்பறம் பழைய கொஸ்டின் பேப்பர் டி ஆர் பி வந்ததுலருந்து எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கோ அத்தனையும் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அந்த கொஸ்டின் கேட்ருப்பாங்க பத் த்திய அந்த ஏரியாவை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா படி. நீ யூனிட் வைஸ் படிக்ரத விட்டுட்டு உனக்கு செப்டம்பர்ல வந்துரும், எக்ஸாம் எப்படி இருந்தாலும், செப்டம்பர் அக்டோபர்ல, அப்போ வருஷமா என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அத்தனையும் டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணினா இப்ப ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு ஏரியாலருந்து எடுத்திருப்பாங்கல்ல அந்த அந்த டாபிக் வந்து நல்லா கவர் பண்ணினா கண்டிப்பா அந்த டாபிக்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் அதுல வரும்.
சரிங்கங்கா
பேட்டர்ன்ல சிலபஸ்லயே உக்கு எந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு மார்க் அப்படிங்கறத குடுருப்பாங்க.
சரிங்க்கா
சோ அது ம அது படி படிச்சின்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்
ஹெல்ப்ஃபுல்லாருக்கும் அதுதானங்க அது கொஞ்சம் குட்டி பெருசாயிடுச்சா எனக்கும் பிரச்ச பிரச்சனையில் வீட்டு வேலையும் பண்ணிட்டு படிக்கிறது கொஞ்சு சிரமம் தாங்கா.
ஆமா இப்போ ஏதோ எந்த தம்பி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனா உனக்கு பிரச்சன இருக்காது ஏதோ கொஞ்சம் நேரம் வேலையல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா அவங்க வர வரைக்கும் ஆ கொஞ்ச உனக்கு அந்த டைம்ல நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் படிச்சிக்கலாம் அந்த டைம் எப்படியெல்லாம் உபயோப்படுத்த மு முடியுமோ அந்த மாதிரி
டெய்லி வந்துட்டு தரவா ஒரு ஒன் ஆர் இல்ல டூஆர்ஸ் மட்டும் இருந்ததுன கூடுங்கா கொஞ்சம் அப்படியே ஆஹ் பத்தாது
பிகிநீங்கள அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே ஆ போக போக அதெல்லாம் பத்தாதுன்னு நல்லா
சேரி அப்ப நைட்டு தூங்க வெச்சிட்டு படிக்க வேண்டியதுதான்கா. நான் படிக்கணும்னு நெனைச்சிட்டோம்னா அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணிதானே ஆகணுங்க.
உம் நம்மளுக்கு எப்படி டைம் கன்வீன் டா இருக்குதோ ப பகல் டைம்ல குட்டிய பாத் அவன் தூங்கு போது நீயு தூங்கி வேண்டிதா அந்த மாறி பண்ணிக்க அப்டி இல்லேனா கொஞ்ச நாள் படிக்கற் தேவ மட்டூ அம்மாட்ட அம்மாட்ட ஆ அவ்ளோதா காலைல கூட்டிட்டு போ சொல்லிரு சாயந்ரோக் கொண்ந்து உட சொல்லு
அப்டிதான் பண்ணூ கா அப்றோ பவிஷ் இருக்கும்போதல்லாம்க்கா அப்றோ அப்டிதான்கா படிச்ட்டு ருந்தே அந்த டி என் பி எஸ் ஸி க்கி ஏஸ் சேய்க் எல்லா அது டூ அண்டாஃப் மாக்ஸ் ஸ்ல போறனாதா எனக்கு ரொம்ப ஒர் மாறி ஆய்ருச்சுங்க் கா வந்து ஸ்கூல்ல போய் ஜாய்ன் பண்ணிட்டே
அதா அதா ஒன்னும் பிரச்சன இல்ல ப்ரியா உங்ளுக்கு காம்படிஷனுக்கு ரொம்ப கம்மியா தா இருப்பாங்க உங்க டிபார்ட்மெண்ட்லலாம் நெறய பீடும் போட்ருக் மாட்டாங்க ஆ எதாது ஒன் ஆர் டூ அந்த மாற் தா இருப்பாங்க ஆனா உங்ளுக் வேக்கன்சியும் கம்மியா தா இருக்கு
ஆமாங்க்கா
நா கொஞ்ச காம்படிஷனு ஹெவ் வியா தா இருக்கூ ஆனா அதுக்குள்ள நீ உனக்கு கான்சப்ட் ல ஓர்ளவுக் தெரியும்ல நீ லெவன்த் டுவொல்துலர்ந்தே அப்டித்தான படுச்சிருக்க அதனால கொஞ்சோ பேஸ் சிக்ஸ்ல வந்து நீ அப்டியே படிச் வெக்ஷ்ட்டினா ஒ எனய கேட்ட கம்முனு ஒரு ஜாபுனு உள்ள வா
ஹலோ
வாங்கிட் போய்
கண்டிப்பாங்க்கா கண்டிப்பாங்க்கா ஆமாங்க்கா என்ன ஃபஸ்ட்டு நீங்க சொன்ன மாறி ஒரு த்ரீ இயர்ஸ் கொஞ்சோ கஷ்டமாருக்கூ அப்றோ அப்டியே மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதார்கு என்னனா இப்பருக்ற கண்டிஷ்ன்ல ரெண்டு கொழந்தய படிக்கவெக்க ரெண்டு பேருமே சம்பாறிக கனுங்க்கா
ஆமா
ம் இப்ப ருக்கிற ஃபீஸ் எல்லா பாத்துட்டம்னா அது சி பி எஸ் ஸ்கூல்லலா விட்றதா இருந்துதுனா
ஊம் ஒர் லட்சோ சாதார்ணமா சொல்றாங்க
ஆமாங்க்கா பெரியவ்னுக்கே பாருங்க்கா ஆ நம்ம ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஓ ஒர் லட்சத்தி பத்தாயிருவா வருது உம் தீ எல்லாமே சேத்தி உம் சேரி ஓ நீ சின்னமுன்னி வைஸ்க்கி சிருக்குணுமலங்ஹா அப்புறவாணி இவனுக்கு இவா ஒருத்தனக்கே பாத் துன்னா இவன என்ன வன் தன்கா உம் மான்ஸி நம்ல ம் ஆமான்க்கா நீ ஃபீசி இவரு ஒரு தரே என்ன பண்ணுவாருங் அப்புறோ நம்ளு கொஞ்சு சப் போட் பண்ணும்மோது ஆகுன்க்கா உம்
ஆமான்டா அப்றோ நைட்டுக்கு என்ன டின்னர்ஸ்
அக்கா நைட்டுக்கு மாவாட்டி வச்சிருக்கே இட்லி ஊத்தி க்குலான்ட்ருக்கே அவுரு தக்காளி தா கேட்டாரு சேர் தம்பி தூங்கிட்ருக்கா ஒரு ஆர் மணி ஆறு செஞ்சு வஷ்டோம்னா அப்ற எட்டுமணிக்கு இட்லி ஊத்திக்குலான்ட்டுன்கா ம் அவன் அங்கிருக்காங்க பெரியவ அம்மா வீட்ல உம் அவன் வந்தா தோச தா கேப்பான் அ நீ இத தம்பி கூட்வறன் சொல்லிர் கா நீ என்ன பண்ணுவாங்கன் தெரிலிங்க்கா
அப்பிடியா சேர் செரி சேரி நான் என்ன பண்றதுன் தெர்ல அண்ணா வந்தார்னா சப்பாத்தி இது போட்டுக்குலான்ட்ருக்குற மாவு கொஞ்சு இருக்குது ஃபிரிட்ஜுல எடுத்து வச்சிருக்கே சரி ஆளுக்கு ரெண் ரெண் சப்பாத்தி போட்டம்னா ஒரு தோசய ஊத்திக்தலாம்ல
அத் அது அதங்க்கா ஆமாங்க்கா
அது அம்மா தா செய்வாங்க அ அதுதா செ அப்புற எதாது செய்னும் மந்த எனக்கா தோணுச்சுன்னா போய் செய்வ இல்லேன்னா அப்புறு அம்மா செஞ்சுக்குவாங்க இப்ப தோரத்துல எது வேலை இல்லேலா அப்புறோ அவுங்ளுக்கு வீட்டு வேல மட்டுந்தான அப்புறோ காலைல எந்துர்ச்சோ அப்புற நேத்து நான்வெஜ் செஞ்சதனால நாளை எதோ பௌர்ணமியா மா அப்புற வீடெல்லா வலைக்குண் சொல்ட்டு அப்புறு அது வீடு கூட்டி எடுத்தாங்க அப்புற எல்லா பாத்திரமுலா கழுவி வச் ட்டு வீடெ வலச்சுட்டுட்டு நாளைக்கிடா இன்னைக்கு சாய்ந்தறத்துல இருந்து வருமா என்னமோ தெரியல நாளைக்குப்
இங்க இன்னிக்கு பௌர்ணமி அப்டின்னு சொல்லிட்டிருந்தாங்க அக்கா உம் உம் இங்க இன்னிக்கு பௌர்ணமி கோயிலுக்கு போணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவரு
அதனால அங்க போவாங்களா இருக்கு அங்க கோயில் எப்
ம் அக்கா அங்க மே டுவெண்டி ஒன்னு
நோம்பி ஓகே
ம் மே தேட்டீன் போடறாங்க அ மே தேட்டீன்னு போடறாங்க
கே டா உம் பதிமூணு நாள் இருக்குது அப்ப கரெட்டா நாங்களு அங்க வந்துருவோ இன்னோர் டென் டேஸ் இங்க இருந்துட்டு அப்புற வந்தன்னு வச்சுகோ அப்ற ஸ்கூல் ளுக்கோ அந்த ஒரு வாரம் போய்க்கிலா ஈவ்னிங் பாப்பா கம்பம் ஆடோனும்பா அங்கேயு கூட்டிட்டு வந்துக்கலா
அதா ஓகேங்க்கா அப்பனா இங்கே வுட்டுருங்க அவள பவியு இருந்தான்னா ரெண்டு பேரு போனாங்னா நா பாத்துக்குறே
ஜாலிய ஆடிட்டு வரட்டு அப்ப நா ஒரு நாள் டு ஒரு நாள் கூட வந்து குவ அவ ஸ்கூலுக் போவோம்மில்டா கிளாஸ்கெல்லா கொஞ்சோ பிரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு வந்து தர சொல்லிருக்காங்க டே பிளான் எல்லா போட்டு தர சொல்லிருக்காங்க அப்புற அந்த வேலைய பாத்துட்டு அங்க போணு இல்ல ஆ ஒரு நாள் டடூ ஒரு நாள் வந்தனா அப் போ போய்க்கலா
ஆ சேரி சேரி சேரிங் க்கா என்ன இங்க வந்தாங்னா மூணு பேத்த வச்சு சமாளிக்கணு அதுதா பிரச்சன எனக்கு ஆ அ ஹ ஆ இருந்துக்கு வாங்கக்கா இருந்துக்கு வாங்க குட்டி இருக்கான்ல அதனால இவன பா ஆமா இருந்துக்குவாங்க சேரிங்க்கா
சேரிடா
ம் சேரிங்க்கா சேரி
சரி பாருடா நா அப்றமா
ஆ சரி ஓகேங் க்கா ஆ ம்